ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேன்
உம்
ஆமா நான் உன்னை கேக்க மறந்துட் டே
சொல்லுங்க தோழி எனக்கு ரெண்டு பையன் தோழி உஹ் உம் உங்களுக்கு
எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்
ஓ பொண்ணு என்ன பண்றாங்க
உம் பொண்ணு எட்டாவது முடிச்சுட்டு ஒன்பதாவது போறா
உம்
பையன் வந்துட்டு இப்போ இரண்டாவது வருஷம் ஏஎம்இ ஏர்கிராப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விட்டுருக்கே
இது ரொம்ப புதுசா இருக்கு நான் கேள்விப்படாத கோர்ஸ்சா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அர்ச்சனா
இந்த கோர்ஸ் வந்து யாருக்குமே தெரியதில்லை எங்களுக்கே
அல்பட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஓகே என்ன சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க அந்த இடம் எது
இது என்ன கோர்ஸ்னா ஏர்கிராப்ட்ல ஏரோபிளேன் ஹெலிகாப் சுற்றலா இருக்கு இல்லங்களா அதோட பா்ட்ஸ் ஆ அ அதாவது அஹ் விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இது எல்லமே கரெக்டா வேலை செய்த அப்பின்னு சொல்லிட்டு செக் பண்ணி ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும் அதாவது இதுல ஏ எம்இ மூ புடிச்சவங்க அதை நம்ம சைன் பண்ணி கொடுத்தா அத மட்டும் தான் அந்த அர் அ அ எறோப்லேன்ன எடுப்பாங்க சரிங்களா அதனால இவங்கதான் முக்கியமான அந்த எடத்துல இவுங்கதான் முக்கிய முக்கியமான ஆளுங்க
அடேங்கப்பா ஆஹ்
தேவ
ஆஹ் ஆஹ் ஆஹ்
இது இது ஒரு படிப்பா இது நெறைய பேருக்கு தெரியிறது இல்ல
ஆஹ்
இது வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க நாங்களும் ஃப்ர்ஸ்ட் என்னன்னு போய் பாத்தோம் அப்புறம் அதோட விவரத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல போயிட்டு நாங்க சேத்துட்டு வந்தோம்
உம் நல்லா இன்டரஸ்டா இருக்கு இல்ல இது மாரி நான் கேள்விப்பட்டது இல்ல இந்த இன்ஜினியரிங் இருக்குதுன்றதே எனக்கு கேள்விப்பட்டேன் மோஸ்ட்லி பயோ இன்ஜினியரிங்வாங்க ட்ரிபிள்னுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னுவாங்க இன்ஜினியரிங்ன்றது எனக்கு மோஸ்ட்லி அவ்ளோ அவர்னஸ் இல்ல ஏன் பையன் ஆஹ் மெடிக்கல் ஃப்ல்டுல படிக்கிறதுனால எனக்கு இது மேல அவ்ளோ ஈடுபாடு இல்ல இப்ப நீங்க சொன்ன வேகு அது நல்ல கோர்ஸா இருக்குதே என் பையனயும் அதுலயே சேர்த்திருக்கலாமோ அப்டின்ற ஒரு இதுவும் இருக்கு பரவாயில்ல ஒரு வருஷம் படிச்சதுல உங்க பையனோட அனுபவம் எப்டி இருந்துச்சுன்னு சொன்னாருங்களா
இல்லங்க அது நல்லா இருக்கு இது வந்துட்டு நீங்க நெனைக்கிற மாரி நாலு வருஷம் கோர்ஸ் கிடையாது இது மூணே வருஷம் தான் இது ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி தான்
அப்டிங்களா ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆனா இதுக்கு ஒரு ஐம்பதாயிர ரூபாலருந்து ஒன்ற லட்சம் ரூவா வரைக்கும் சம்பளம் இருக்கும்
அப்படியா பரவாயில்லைகளே ஆமாப்பா இப்ப நம்ப மூணு வருஷம் முடிச்சு ட்டு நாலாவது வருஷம் டிரெய்னிங் பீரியடுல ஒரு ஏர்போர்ட்ல போட்டாங்கன்னா அங்கேயே கூட வேல கெடைக்கிறதுக்
அங்கயே அதாவுது குறைந்தபட்சம் நாப்பதாயிரத்துல இருந்து இருக்கு அதிகபட்சோனா ரெண்டு லட்சம் ரூபாய் க்கு மேல கூட வருமா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு மாடல் எக்ஸாம்னு அது அடி அட்டன் பண்ணோனா ரெண்டு லட்ச ரூபா ஸ்டார்ட்டிங் சேலரியே வரும் சொன்னாங்க
பரவாயில்லைங்களே நல்லா இருக்கே இது
துக்கு ஒரு முறை ஏர்போர்ட்ல ட்ரெய்னிங்காக அனுப்புவாங்க
ஆஹ்
இந்த கோர்ஸ்ல
உம்
அது ஏர்போர்ட்ல தான் அவுங்க போய் பண்ணனும் இது நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட கூட சொல்லுங்க பசங்க யாராவது இருந்தாங்கன்னா
கண்டிப்பா கண்டி இப்போ என்னுடைய புள்ள கூட படிச்சவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க பசங்க இப்ப இது ஏ ஐ ன்றது னால இந்த ஏ ஐ கூட நெறைய இப்ப வந்து இப்ப ஒரு பெனிஃபிட் இருக்குதுனால எல்லாருமே அதுல சேர்ந்துட்டாங்க இப்ப இத பத்தின படிப்பு வந்து அதிகமா வந்து நெறைய பிள்ளைங்களுக்கு தெரியல இதுல போனா இந்த கோர்ஸ் போனா இது நடக்கும்ன்றது தெரியல இப்ப கண்மூடித்தனமா எல்லாருமே என்ன பண்றாங்க இது ஏ ஐ ன்றது ஒரு வசீகரமான ஒரு படிப்பு மாதிரி இருக்கனால எல்லாருமே அது ஒரு ஜாலியா இருக்கோன்றதுக்காக ஜாலியா படிக்கணுன்றதுக்காக போய்றாங்க இது ஒரு முக்கியத்துவம வந்து ஒரு ல்ல படிப்புங்களுக்குல்லாம் கொடுக்க மாட்டுக்குறாங்க என்னதான் சொன்னாலும் அடப்போப்ப நம்மல்லாம் நம்ம ஏ அங்க போய் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு இருக்கு ஆனா இந்த காலகட்டத்துல உன் பைய்ன இந்து படிக்க வச்சிருக்கீங்களா அது ரொம்ப நீங்க நிஜமாவே பாராட்டுத்தக்க விஷயோ தான்
நாங்களும் ஏ ஐ ல தான் எடுத்துட்டு போய் சேர்த்தலானு இருந்தோம் இப்ப நா அங்க போன பின்னாடி ன்னா இந்த கோர்ஸ பாத்துட்டு எல்லாருமே அதுலேயே இருந்து டாங்கன்னா அப்ப இந்த வேலைக்கெல்லா யார் சேக்குறது
ஆஹ் ஆஹ் ஆஹ்
புடிச்சி மாத்தி பாக்லாமே
உம் உம்
ஆனா இதுவும் நல்ல கோஸ் தான் நல்லாவே இருக்கு நெறைய பேருக் இதோட அவர்னஸ் இல்ல யாருக்குமே தெரியில அதுதா காரணோ
ஆஹ் செரி செரி செரி ஆமா அப்ப அப்பபோ வந்து தெரியதுன்னா நம்ம நாலு பேருக்கு சொல்றது அதனால அவங்களுக்கும் தெரியப்படுத்தலான்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஆஹ்
இப்ப என்னோட பையனே என்ன பண்றானா அவங்க ஃப்ரெண்ட்ஸ கிட்டல்லாம் சொல்லிட்டு ஆஹ் அவங்களையும் இதுல வந்துட்டு சோந்துக்கோங்க இது நல்லா இருக்கு இது படிக்கலாம் ஏன்னா இப்போ நெறைய பேரால ஏரோ பர்ன என்ன ஏர்பேட்டு இதெல்லாம் பா இருக்க முடியாது
உம் உம் உம்
பட் இவங்க அப்புடி
ஒரு சில பேரண்ஸ்ல்லாம் ஒரு சில பெற்றோர்கல்லாம் என்ன செய்வாங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்ட நிறைய ஏரோப்பிளோன்கள் விபத்துக்கு விபத்து ஆறுறதுனால பிள்ளைங்க வந்து அதான் படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் மனசளவு ரொம்ப தஞ்சா அடையறாங்க
ஆமா
இதுங்களா இது வந்து இது சேஃப் தான் அதாவது இது நம்ம ரெடி பண்ணி அது அதை வந்து நம்ம முற்கூட்டி அதுல ஏறாம பிளேட்டுக்குள்ளல்லாம் நம்ம போகாம பயணிக்காம முன்னாடியே அது ரெடி பண்ணி அனுப்புறதுனால இது இந்த இது வந்து கண்டிப்பா செய்யலாம்
இப்போ போன வருஷம் ஒரு ஃபிலைட் ஆக்சிடென்ட் நடந்தது பாத்தீங்களா அதுல நீங்க நியூஸ்ல பாத் இருந்தா சொல்லியிருப்பாங்க அதுல இந்த ஏ எஃப் மி ஏர் கிராஃப்ட் மெயின்டன்ஸ்ன்ஜினியர்ங்க வந்துட்டு சரியா பாக்கல
பாக்காதனால
ஒரு மீட்டிங் எடுத்தாங்க அப்பதான் ஓ இப் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எனக்கே தெ
எனக்கு தெரிஞ்சிச்சு ஆஹ் ஆஹ் ஆஹ்
சின்ன சாதாரணமா இது ஒரு படிப்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவுங்க எவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறாங்கன்றதே அப்போதான் எனக்கு புரிஞ்சது
ஆமா ஆமாங்க பூர்ணிமா அது பழுதுஅடைகிற ஸ்டேஜ்ல இருக்கும் போது அதுக்கு நம்ம டெஸ் பண்ண மோது ஒரு பத்து உயிரு நம்ம காப்பாத்தக்கூடிய சுச்சுவேஷன் அதுல அமையுது நூறு உயிரு அதுல இருக்குதுன்னா மனிதங்க பயனிக்கிறாங்கன்னா இப்ப முன்கூட்டியே நம்ம அதை கண்டறியறதுனால அவுங்களோட உயிர எல்லாம் நம்ம பாதுகாக்கறதுக்கான வந்து வேலை இருக்கு இங்க
ஆமா அது மெக்கானிக்ன்னு ஒரு ஒரு டீம் இருக்காங்க பட் அவுங்க எல்லாமே ரெடி பண்ணாலும் இவுங்க போய் செக் பண்றாங்க இவுங்க கரெக்டா பண்ணியிருக்காங்களா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ல எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் எது நடந்தாலுமே அதுக்கு முதல் பொறுப்பை இருக்கறது இவுங்க மட்டும்தான்
ஆமா ஆஹ் ஆஹ்ஹ்
ஏன்னா அதுல இருக்கிற ஃபால்ட்டை இவங்கல்ல கண்டுபிடிச்சி இவங்க செக் பண்ணிதானே சைன் பண்ணியிருக்காங்க
ஆமா ஆஹ்
ப்பவுங்க தான்
ஆமா ஆமா ஆஹ்
எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிதானே அது எடுக்க முடியும்
ஆஹ் ஆமா ஆமா அதுக்கு இவ்ளவு இம்பார்ட்டன் குடுத்து இருக்காங்களா
ஆமாங்க
ஆஹ் பரவாயில்லைங்க உங்க கொழந்தைங்கள அங்க சேக்கறதுனால எனக்கும் அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது
நீங்களும் சொல்லுங்க உங்களோட பசங்க யாராவது படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல வேற யாருக்காவது சொல்றதா இருந்தாலும் சரி இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா நிறைய ஆஹ் தெரிஞ்சிக்கலாம் பாப்பாவும் இப்ப ஒன்பதாவது படிச்சு முடிச்சிருக்கா நானும் அதுக்கேத்த மாரி புதுசா அப்போ என்ன வேல இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கேத்த மாரிப் பாப்பாவேயே சேத்து வீடலான் இருக்கேன் என்னோட பொண்ணேயும்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சேருங்க எனக்கு தெரிஞ்சி இது நல்ல பெனிஃபிட்டு் தான் நல்ல பெனிபிட் தான் எனக்கு தெரிஞ்சு அஹ் ஃபியூச்சர்ல அந்த பையன் நல்ல வேலைக்கு போகும்போது அத பத்தி அவர்னஸ் வந்து நெறைய பேருக்கு குடுங்க ஏன்னா ஒரு எல்லாருமே மெடிக்கல்ல தேடி போறங்க எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ன்னு போறாங்க அப்படி இல்லாம ஒரு யுனிக்கா அஹ் இந்த மாதிரி எடுத்து படிக்கிறதுனால ஓரளவு அந்த படிப்போட இம்பார்ட்டனம் தெரியும் அந்த வேலயோட இம்பார்ட்டன்டும் தெரியும் பசங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே வந்து இந்த ஒரு வேலக்கு போ இந்த வேலக்கு போனா நம்ம நல்லா இரு ப்போம் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு வளரது சோ வந்து முன் கூட்டியே படிப்போட அவர்னஸ் கொடுக்கறதால நல்ல விஷயம் தான் பரவாயில்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு ம் இவ்ளோ துணிஞ்சு கொழந்தைய அனுப்பி நீங்க படிக்க வக்கிறீங்க பரவாயில்ல நல்ல
ஆமாங்க ஃப்ஸ்ட்டு விடுதிலதான் சேத் திருடன
உம்
இப்போ வந்துட்டு அவங்க தனியா வெளிய ரூம் எடுத் பத்துட்டு தங்கிட்டு இருக்காங்க வாரத்தில ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க
ஆமா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக் உன் கொழந்தை எவ்வளவு தூரம் அனுப்பி எந்த ஊர்ல படிக்கிறாங்க
சேலம் ங்க
சேலங்களா சரிங்க அங்கெல்லாம் படி நல்லா இருக்கும் அங்க உஹ
கொஞ்சம் போயிட்டு வர ஓரளவுக்கு ஈஸியாதான் இரு க்கு வாரத்துல ரெண்டு நாள் வந்து டுறாங்க இல்லைங்களா வீட்டுக்கே
உம் உம் உம்
அதுனால
உம் பரவால்ல நல்லா சமைச்சு கொடுக்குங்க உங்க பையன் வீட்டுக்கு வந்தா நல்லா அத பத்தி நல்லா இன்னும் படிக்க சொல்லுங்க அது இன்னும் அட்வான்ஸா எதனா இருக்குதான பாருங்க பைய நல்லா கத்துக்கிட்டு அஹ் நல்ல ஃபியூச்சர் அமைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னன்னு சொல்லுங்க
சேரிங்க கண்டிப்பா நான் எம் பையன் கிட்ட சொல்றேன் எல்லாத்தையும் சரிங்ளா
ஆஹ்
ஹலோ
ஆஹ்
கேக்குதுங்களா நான் பேசுறது உங்களுக்கு